அப்பறோ
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கே லாங் டேஸ் அகோ
ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி உங்ககிட்ட அப்றோ என்ன பண்றீங்க ஆ சாப்ட்ட நீங்க
ஆ இன்னைக்கி ஃபாஸ்ட்டிங்கு என்ன சாப்ட்டீங்க
இந்த கோகனட் ரைஸ் சொல்லுவாங்கள பஹாரியா
ஓகே ஓகே
அது அப்பறோ சிக்கன் கொழம்பு
ஓகே
இது செஞ்சா ந தா சாப்ட்டோ
சேரி சேரி ஓகே ஓகே நல்லாருந்துச்சா
ஆம்
சொல்லுங்க
உங்க வீட்ல என்ன எல்லாரு நோம்பா
ஆமா எல்லாருமே நோன்ம்பு நைட்டு சாப்ட்டோம்ல பாஸ் டிங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப வந்து எங்கம்மா யரா தொக்கு
ஆ
முட்ட அவுச்ச முட்ட குடுத்தாங்க
ஓகே ஓகே
ஆக்சுவலி என்னு சொல்ல போனா அ அந்த எறா இருக்குல்ல அந்த எறாவ நீ தூ காஞ்சோ நானு எங்க அம்மாதா உருச்சோ
பார்றா
ரொம்ப நாள் கழுச்சு ம் ரொம்ப நாள் கழிச்சு யாராவ உருச்சு நேத்து நானு
ம் ம் எப்டி உரிக்க தெரியுமா உங்களுக்கு
ஆ எங்க ஆண்டி தா சொல்லி தந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்டி அத உரிக்கணு அப்டின் சொல்லி
ஓ ஆனா ஒரு மாரி ஆ ஆ சொல்லுங்க
ம் எங்க ஆண்டி வீட்ல இருக்கும் போது அவங்க யரா உரிக்க வந்தாங்களா அப்ப கேட்டாங்க உனக்கு தெரியுமா உரிக்கன் சொல்லி நா எனக்கு தெரியாது அப்டின் சொ ன்னே அப்ப வந்துச் சேரிவா நா சொல்றே அப்டின் சொல்ட்டு உருக்கி குடுத்தாங்க அப்பத்துல இருந்து நானு அவங்களு பாதி பாதி அப்டியே உரிச்சு அப்ப கத்துக்கிட்டது தா
ஓகே ஓகே அது ஒரு மாதி ரி இருக்குல்ல டிஸ்கஸ்டிங்கா
இல்ல எப்டி சொல்றது ரிஸ்க் ஆமா கடல் உயிரினம் எல்லாமே அப்டித்தான இருக்கு சொல்லி நானு ஃபர்ஸ்ட்டு அப்படிதா நெனச்சிட்ருந்தே அதெல்லா எப்டி உரிக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்ட வந்துட்டு நம்ம பண்ண பண்ண கொஞ்ச நம்மளுக்கு இன் இன்ட்ரெஸ்ட்டா தா இருக்கு ஆக்சுவலி அந்த மண்டையை எடுத்துட்டு அப்பற அந்த வாழ பிச்சுட்டு எடுப்போமா நேத்து எங்கம்மா வர சொன்னாங்க அ அ
அந்த மீன்னு இது பண்ணம் போது ஒரு மாரி இருக்குல்ல உள்ள இருக்கதுல்லா எடுப்பாங்க
ஆமா பயோ எனக்கு லைட்டா ஆக்சுவலி அதுல ரொம்ப ஸ்மெல்லா இருக்குமா
ம்
நா எங்க அம்மாட்ட வந்துட்டு ஒரு தடவ கேட்டே மீன் எப்படிமா கழவுனு எனக்கு சொல்லி குடுங்க அப்டின் சொ ல்ட்டு எங்க அம்மா வந்துட்டு நா இன்னொரு தடவ சொல்லி தரே இப்ப நீ பண்ண மாட்ட அது வந்து குட்டி குட்டி மீனு பெரிய மீன்னா கூட பண்ணிர்லா அப்டின்னாங்க சேரி ஆனா அதுல ஸ்மெல் ஓவரா இருக்கு அதுவும் இல்லாம அவங்க அந்த மேல இருக்க தோல் எல்லாம் வந்ட்டு அவங்க நைசா எடுத்துடுவாங்க இப்ப இந்த பொட்டேட்டோ வெல்ரிக்கா லா நம்ம பண்ணுவோம்ல அந்த மாரிதா ல லை லை ட்டா எடுப்பாங்க இப்ப நான் பொட்டேட்டோ வெல்ரிக்கா கட் பண்றதுக்கே ஃப்டி ஃப்டி நா கட் பண்ணி தூக்கி போட்ருவ இப்ப ஒரு பொட்டேட்டோ உரிக்க சொல்றாங்கன்னா அவங்கல்லா வந்துட்டு தோல வந்து அழகா அப்படியே ஃப்ளார் மாரி ரவுண்ட் ரவுண்டா அப்டியே கட் பண்ணிருவாங்க எங்க அம்மா அவுங்க லா பண்ற மாரி ருந்தா இப்ப நா பண்ற மாரி இரு க்க அப்டின்னா எங்க அம்மா எனக்கு இப்ப ரீசெண்ட்டா ஃப்ரைடே எப்பயோ ஒரு தரவ பகாரியா செஞ்சாங்களா அப்ப வந்து கறிக் கொழம்பு வெக்கறதுக்காக காய்க் கொழம்பு மாரி வெக்கலான்ட்டு எனக்கு பொட்டேட்டோவு ஆனியனு கட் பண்ணிக் குடுக்க சொன்னாங்க ஆனியனு அதே மாரிதா பண்ணுவ ஆனியன் கட் பண்ணும் போது கட் பண்ணிட்டு அதோட தோல் வந் து மேல இருக்கும்ல கருப்பு கருப்பா இருக்கும்ல ஒரு சிலதுல்லா சோ அது வந்து நல்லதுல்ல அது ப ட்ரியான்ட்ற சொல்வாங்களா நா அதனால என்ன பண்ணுவ எல்லாத்தியுமே எடுத்துப் போட்டுருவ எல்லாத்தியுமே எடுத்துப் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணுவ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத அலசிருவாங்க தோல மட்டு தா எடுப்பாங்க அவங்க அசல்ட்டா ஆமா இப்ப நம்மளுக் எனக் அதெல்லா செட் ஆகாது அதே மார்தா பொட்டேட்டோலயு ஆ அவங்கக் கிட்ட அத சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது ரொம்ப நாள் வச்சிருந்தோம்ல அதனால அப்டி ஆயிருச்சு அதெல்லா ஒன்னு இல்ல அது கழுவி தொடச்சி போட்டா போயிரும் அப்படினுவாங்க
உ
நம்ம ஒரு சிலதுலா பாக்குறோமா சாப்டக் கூடாதுன்ட்டு லைட்டா அதனால எல்லாத்தியு கழுவிறது அதே போலதான் நான் மீனும் யோசிப்பேன் நான் பொட்டேட்டோ குக்கும்பரையே வந்துட் ட்டு பாதி அப்டே தோலோட அப்படியே பாதி சாப்ட்டுற மாதிரி எடுத்துடுவேன் மீன் லா நா கழுவுனன்னா ஒண்ணுமே இருக்காது மீன்ல அப்புறோ அப்டின்ட்டு கத்துக்கணும் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்ளா மீனு
ஆ இல்லை இல்ல போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஏரா ஒரே ஒரே வாட்டி பண்ணிருக்கேன் நனைக்கிறேன் அதுவே அந்து ஸ்மெல்லு கைல இருந்து போவே இல்ல
ஆமா ஆமா
புரோம் வாஷ் பண்ணவால அது ஒரு மாரியாவே அதே இருந்துது
ஆமா நெய்ல்ஸ்ல எல்லாம் அப்டியே இருக்கும் நெயல்ஸ் வச்சுருதோம்னா நேத் அப்டிதான் என் தம்பிங்க விளாடிட்டு இருந்தாய்ங்க என்ன பண்ணன் கழி கானா நா கழுவும் போதே வெளாடிட்டு இருந்தாங்க கேமுக்கு டைங்க நா வரல வெள க இது பண்ணிட்டு வரன்டா கழுவிட்டு வரன்டன் கழிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சோப் போட்டு கழுவுன ஸ்மெல் அப்டியே இருந்துச்சு சேரின்னு சொல்ட்டு இன்னொரு தடவ நறைய சோப் ட்டு கழுவுன இந்த ஸ்மெல் சோப் போட்றத விட வாஷ் பண்ணுவோம்ல கிளாத் வாஷ் அப்புறம் சாமான்ல்லாம் கழுவோம்ல அந்த சோப் போட்டு போட்டா ஓரளவுக்கு வராது ஸ்மெல்லு சோ அத போட்டு கழுவிட்டு என்ன பண்ண வந்து ரெண்டு பேரோட மூஞ்சலயும் கைய வச்சுட்
அல்லா அல்லா ரெண்டு பேரும் சீ நல்லா இல்ல தெர்லன்னு சொல்ட்டு எந்துருச்சு ஓடிட்டாங்கே விளாடிட்டு இருந்தாங்க அவங்கே அந்த மாரி பண்ணிவுட்டே ஆனா அந்த அளவுக்கெல்லா ஒன்னு ஸ்மெல் இல்ல கையிலலா ஸ்மெல் இல்ல அந்த கை கு இருக்கு பாத்தீங்களா அந்த சைடு தா வந்து கொஞ்ச ஸ்மெல்லா இருந்துச்சு
ம் அப்பறோ சொல்லுங்க
வேற என்ன சாப்டுவீங்க
வேற நண்டு நண்டு வாஷ் பண்றத பாத்துருக்கீங்ளா
ஆ இல்ல இல்ல அதுல என்ன வாஷ் பண்ணுவாங்க அது அப்டிதா செய்றாங்க
ம் ஹ் இல்ல நண்டு வாஷ் பண்ணுவாங்கல்ல
ஆனா அது அப்டியேதானே இருக்கு மேல இருக்குதெல்லா அந்த ஷேல்லோட தானே நம்ம சாப்டுறோ
ஆனா அது வந்துட்டு எப்டி சொல்றது அதுல ஒரு ச ஒரு சில மாரி ஏதோ சம்திங் அந்த கால்லல்லா ஒட்டி இருக்கு அதெல்லா கிளீன் பண்ணிடுவாங்க கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூளு உப்பு போட் டு ஒரு கலக்கு கலக்கி இன்னொரு தண்ணி மூணு தடவ வாஷ் பண்ணிட்டு தா அத சமைப்பாங்க பேக் சைடுல்லா வந்துட்டு ஒரு மாரி இருக்கு அதெல்லா எடுத்துருவாங்க போட்டி வாஷ் பண்றத பாத்திருக்கியா
போட்டி ஆ அது பாத்திருக்கே கன்றாவியா இருக்கு
அல்லா அல்லா ஆமா எப்டி சொல்றது அதோட ஒரு சில நீங்க தோல் சாப்ட்ருக்கீங்ளா ம்
ஆ சாப்ட்டுக்கே
ஆ அது நல்லா இருக்கு
ஆ அது சால்னா மாரி ஒன்னு செய்வாங் எங்க அம்மா அது நல்லா இருக்கு மோட்டி பட் அது கழுவும் போது பாத்தாதா ஒரு மாரி இருக்கு
ஆமா அம்மாடி அதுக்குள்ள தண்ணிய போட்டு என்னமோ நம்ம பலூன்ல தண்ணி புடிப்போம்ல அந்த மாரில்லா வாஷ் பண்ணுவாங்க
அதோட இட்டஸ்ட்டைனு அப்டிதா பண்ணுவாங்க
நன்னாருக்கு
ஆ ஆ அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க அத அதா நானு இப்ப சொல்ல வந்தே நம்ம பண்ணும்போது தெரியு அப்டின்னு சொல்லி ஆமா ம் நம்ம பண் நம்ம பண்ணுவோமான்ட்லாத் தெர்ல
அந்த பைத் குள்ள வந்த அந்த ஏதாச்சு ஆமா அந்த பைப்லயோ எததோ அழுக்கொட்டி இருக்குதுனால அதுக்குள்ள ஏதாச்சு விட்டு விட்டு குடுப்பாங்க அது குச்சி
ஆ ஆமா ம் ம் ம் ஆமா ஆமா அதுல வந்து சம்திங் ஏதோ அழுக்கு இருக்கும்ல
ஆமா எங்க நாணிதா அத நெறைய பண்ணுவாங்க ஆ ஆ
ஓகே ஓகே ம்
வேற எதாச்சு சாப்டுவீங்ளா
வேற என்ன இருக்கு நண்டு மீனு மீன் சொல்லிட்டோ நண்டு சொல்லிட்டோ அப்றோ கொடலு அதுக்கப்புறமேட்டா அது என்னது போட்டி சொல்ட்டோ எறா சொல்லிட்டோ வேற என்ன இருக்கு
அண்ணா ஓடது
அம்மா இவ்வளதா சமைப்பாங்க உயிர்வாலினங்கள் அய்யய்யோ எங்க அம்மா அதல்லா சமைக்கவே மாட் ட்டாங்க ஆஹா எங்க அம்மாவே அதெல்லா சொன்னா ஈ அதெல்லா வேணா அப்டி ஆனா எங்க ஆன்ட்டி சமைப்பாங்க அதெல்லா அல்லா
எங்க வீட்ல எப்டினா அப்பா இப்பல்லா சமைக்கிறத் நாங்க எப்போ பொறந்தோமா அப்பல்லந்தே சமைக்கிறத் இல்ல அவங்க சாப் னுனா மட்டு சமச்சி சாப்ட்டுப்பாங்க இந்த பக்ரீத் அந்தமாரி டைம்ல எல்லாமே இருக்குல்ல பக்ரீத் இந்த மாரி செஞ்சுதா சாப்டுவாங்க எங்களுக்குளா அது என்ன பார்ட்டுனே தெரியாது
அ ஆஹா
தலக்கறீனு வாங்கிட்டு வந்ட்டாங்க
ம் ம்
தலைல எல்லாமேதான வரு
ஆமா
மொதெல்லா சாப்டாங்க எங்க அம்மா
ஆனா தலக்கறி நல்லாருக்கும்ல
தலக்கறினா தல வாய் எல்லாமே தந்துருவாங்க அதுல
ஓகே ஓகே ஆமா ஆமா குடுப்பாங்க நாக்குலா குடுப்பாங்க
ஆ அது எங்களுக்கு என்னன் தெரில அன்னிக்கு ஒரு வாட்டி எதோ எடுத்தே நச்சு நச்சுன் இருந்தது ம ஆ இல்ல இல்ல
அதுதா நாக்கு நாக்கு அப்புடிதா இருக்கு
அப்றோதா கேட்ட நாக்குன்னாங்க
ஆமா நாக்கு வந்து ஒருமாரி எப்டி சொல்றது ஆமா அப்புடிதா இருக்கு நாக்கு நான் வந்து ரெண்டு தடவை நாக்கு சாப்ட்ருக்க
ம்
ஆக்சுவலி நானு எனக்கு தெரியாமதா சாப் எ தலக்கறி வந்துட்டு ஆமா தெரியாம சாப்ட்டுட்டே ஆக்சுவலி என்ன நா தலக்கறி வந்துட்டு எங்க அம்மா சமைக்கிறத நா சாப்புடுவே ஓகேவா தலக் கறி வந்து நல்ல எனக்கு புடிக்கு நல்லாதா பட் எ அக்காவூ எ தம்பியூ சாப்ட மாட்டாங்க ஓகேவா எங்க அக்கா என்ன பண்ணுவானா நா னு அவ்ளு ஒன்னா உக்காண்டு சாப்டம்போது தலக்கறி எதாத் எங்கம்மா கறி மாறி இருந்துச்சுன்னா மட்டும் சாப்ட்ருவா மத்தபடி கொள கொள சௌச் செளவ் என்ன மாறி இருந்தாலு எனக்கு தூக்கி தூக்கி போட்ருவா நா என்ன பண்ணுவே பாக்க மாட்டே சரி அவ என்ன குடுத்தாலும் அப்டியே ஓகே கறியாதா இருக்கும் அதுக்கு தெரியாது அப்டின்னு சொல்ட்டு சாப்ட்ருவே அதே போலதா ஒரு தடவ வந்துட்டு நாக்கு வந்துருச்சு போல அவளுக்கு எடுத்து போட்டா அவ எடுத்து போட்டதுக்கு அப்புறமேட்டா சொல்றா என்கிட்ட அது சௌ சௌவுன்ட்டு ஒரு மாறி இருன்ச்சுடி அப்டின்னா ஒருநாளு நா சாப்ட்டு பாத்துட்டு கடிக்கிறே ஒரு மாறி கிர் ஒரு மாறி இருன்ச்சு எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா அத்தா சொன்னாங்க அது நாக் கு அது அப்படின்னு சொல்லி என்ன பண்றது செவன்டி பர்சன்டேஜ் நா சாப்ட்டு முடிச்சி டே தேர்ட்டி பர்சன்டேஜ் துப்புனா என்ன துப்புலன்னா என்ன அதனால நா சாப்ட்டே நா சாப்பாடோட சேத்து சாப்ட்டே அதைய அவ கரெக்டா நா சாப்பாடு கைல எடுக்கறே எடுத் து நம்மோ நம்ம எடு எடுப்போம்ல்ல சாப்பாடு எடுப்போ எடுத்து சாப்ட போவோம்ல்ல அப்பதா அவ கரெக்ட்டா தூக்கி போட்டா அது சாப்பாடுல வந்துருச்சு நா அத பாக்கல நா அத பாக்காம நா என் பாட்டுக்கா சாப்ட ஆரம்பிச்சிட்டே அவ தூக்கி தூக்கி போடம் போது சாப்ட்டப்புறமே தா சொல்றா அவ சாப்டியாடி அத அப்டின்னா நா ஆமா இப்பதான் சாப்ட்டே அப்டின்ன ய் அது கறி மாறியே இல்லடி ஒரு மாறி இருன்ச்சுடின்னா நா எங்க அம்மாவ திரும்பி பாத்தே எங்க அம்மா நாக்கு பி தோதா ரெண்டு போட்டே நானு அப்டினாங்க அடப்பாவீங்களா சரி ஓகே நா சாப்ட்டே விடுங்க அப்டின்னு சாப்ட்டாச்சு வேற வழி இல்ல சாப்ட்டே நானு நா வந்து பிப்டி பர்சன்டேஜ் வச்சிருந்தா நா துப்பி இருப்பே இல்ல பெருசா இல்ல
ஆ க்கு எப்டி இருந்தது டேஸ்ட்டு
அவங்க வந்து அந்த மாறிதா தலக்கறில்லா சாப்ட மாட்டாங்க ஆ எனக் எனக்கு வந்து எப்டி சொல்றது அவங்க எல்லாமே சேத்து சாப்ட்டேல்ல த கறி அப்புறோ சோறு எல்லா
அம்மா
அதனால எனக்கு பெருசா டிப்ரென்ஸ் தெரியல நார்மலா சாப்பாடோட சேத்து சாப்டாதான அவ்ளோ பெரிய டிப்ரென்ஸ் சாப்ட்லா ஆனா தனியா சாப்ட்ருந்தனா
ஓகே ஓகே எப்டி நாக்கு மட்டுதா ட்ரை பண்ணீங்ளா வேற ஏதாச்சுங்ளா
இல்ல இல்ல நாக்கு மட்டுந்தா மத்தபடி இந்த கண் எல்லா எங் எங்க அம்மாவே சமைக் செய்ய மாட்டாங்க கண்ணுல்லா எங்க அம்மா நாக்கு வேணாந்தா சொல்லுவாங்களாம் அவங்ககிட்ட போட வேணா அப்டின்னு சொல்ட்டு ஒரு சில டைம் அவிங்க என்ன பண்ணுவாங்க போட்ருவாங்க சோ அத அவங்க பாக்காம எடுத்துட்டு வந்து சமைச்சுட்டாங்க அப்டின்னா அவங்களுக்கு தெரியாது